கேக்குதா ஓ கேக்குதாங்க
ஆ கேக்குது கேக்குது வணக்கம் நல்லா இருக்குறீங்களா ஹலோ
கேக்குதா ஹலோ
கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குறீங்களா ஹலோ ஹலோ நல்லா இருக்கிறீங்களா
ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்க நல்லா இருக்கிற வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எ எப்டி எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லாருக்க கொஞ்சோ சத்தமாக பேசுங்க சவுண்டே கேட்க மாட்டுது
ஆ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டு இப்ப டீ எல்லாம் குடிச்சாச்சு நீங்க என்ன பண்றீங்க வீட்ல இன்னைக்கி வந்து கறி குழம்பு நீங்க என்ன சமச்சீங்க
இங்க தயிர் சாதோ
சூப்பர் நல்லதே ஏதோ ஒரு சாப்பாடு என்ன பண்றீங்க வீட்ல இருக் கிங்கலா வேலைக்கு போரியலா
வீட்லதான் இருக்கேன்
வீட்ல தான் இருக்கிங்களா பசங்களா
ஆமாம பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க வீட்ல தான் இருக்கே ஆமா இப்போ டியூஷன் போய்ருக்காங்க
ஆ சேர் சேர் சேரி
உங்களுக்கு பசங்கல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க உங்க ஏரியாவில்லலாம் சாப்பாடு எதும் டிஃப்ரெண்ட்டா செய்வீங்களா
சாப்பாடு அந்த அளவுக்கு ஒன்னு டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல
அ
ஆமா இங்க அதிகமா மீ க மீன்னு அந்த மாதிரி தா சமைக்கிறது
ஆ ஏதாச்சும் உங்க ம உங்க உங்க எ நீங்க செய்றதுல எது ஸ்பெஷலான சாப்பாடு எதாது நார்மலா சமைக்கிறது இல்லாம எதோ டிஃப்ரெண்டா எதும் சமைக்கிறது சமைச்சிங்கன்னா அத பத்தி சொல்லுங்களேன்
எப்பொழுதும் எல்லாரும் செய்யறது தான் நமக்கு என்னு ஒண்ணும் அது ஒண்ணும் செய்றது ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல நம்ம ஆ நம்மளா வீட்டுக்கு சமைக்கிறதுதான் எனக்கு சமைக்க தெரியு அது தனியா ஸ்பெஷலாலா அந்தளவுக்கு இன்னும் நம்மளுக்கு சமைக்க தெரியாது
சமைக்க தெரியாதுதா எப்பயு போல தான் சமைப்பீங்க நா அப்டே எது ஒன்னும் சமைக்கிறதில்லங்க எப்பயும் போல நார்மலா சோறு குழம்பு இட்லி தோச சப்பாத்தி
த்தைக்கு என்ன தேவையோ அதுக்கு சமைப்போம் அதிகபட்
ஆ அப்படிதா அப்படித்தா சமைக்கிறது வேற ஒண்ணு செய்றது இல்ல ஆ எங்கேயும் டூரு எதும் போயிருக்கிறீங்களா ரீசெண்டா
ஆ போயிருக்கோ
ஆ எந்த ஊரு போனீங்க
லீவு இந்த வருஷம் எங்கேயு போகல நாங்க அ அதிகமா இந்த மதுரை அ சேலம் அந்த மாதிரி ஆ அந்த தெம்பார்க் ஏதாவது போறது பிள்ளைங்கள அழச்சிக்கிட்டு
சேரி சேரி
ஆமா அந்த மாரி போயிட்டு இங்க வேன் எடுத்துக்கிட்டு ஆ இங்க நாங்க அண்ண ஃபேமிலி அப்பா அம்மா அண்ண பிள்ளைங்க அந்த மாதிரிதா ஆ ஒரு நாள் டூர் தா போறது
சேரி சேரி
இங்க நைட்டு நாங்க ஒரு இங்கேருந்து தூரம் அப்டிங்கிறதுனால நாங்க வந்து இங்க ஆ நைட்டு ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி கிளம்பிடுவோ
உம் உம்
எல்லாரும் போய் கடையில சாப்ட்டா சரியா வராதே அப்டிங்கிறதுனால நாங்க வந்து காலையில நைட்டே வீட்ல இட்லி சட் னி உம் வீணா போகாத தேங்கா சட்னி அரைக்காம மிளகா சட்னி இல்லன்னா தக்காளி சட்னி அந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்லயே
உம்
ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க வந்து எல்லாருமே ஒரு ஒரு வே நாள் ஜனமும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஆமா செலவும் மிச்சமா உம்
அ நெறய பேர் போகையில சாப்பாடு ஒரு ஹோட்டல போய் சாப்ட்டா காசு நெறயா வரும்
ஆமா அப்டிங்கிறதுனால நாங்க வந்து சாப்பாடு இட்லி இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி ரெண்டும் கலந்து நாங்க எடுத்துட்டு போயிருவோ அங்க போய் நாங்க போய் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லா அங்க போய் சேர்ந்துட்டோ அப்டின்னா அங்க போயிட்டு உக்காந்து அங்க இடம் இருக்கும் வெளியில அங்க உக்காந்து எல்லாருமே சாப்ட்டுட்டு அங்கேயே தண்ணி பாத்ரூம் எல்லாமே வெளியிலயே இருக்கும் அதெல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க ஆ மத்தியானம் சாப்பாடு வந்து நம்ம கொண்டுட்டு போ கூடாது அங்க வா ட்டு அந்த பார்க் உள்ள தா ஆ சாப்ட்டுக்கணு இங்கே வெளி சாப்பாடு உள்ள அனுமதி கிடையாது
அப்ப காசு குடுத்து போய் சாப்டனுமா இல்ல ஃப்ரீயா
ஆமா எல்லாமே சாப்டுற ஐட்டத்துல இருந்து எல்லாமே காசு குடுத்தது மட்டும் தா மத்தபடி கேம்ஸ் விளாடுறதுக்கு மட்டும் தா ஃப்ரீ நம்ம ஃபர்ஸ்ட் ட்டு என்ன அமௌண்ட் குடுக்குறோமோ அது வந்து அதுல எல்லா வந்துரும் ட்ரை கேம் இருக்கும் வாட்டர் கேம் நிறைய இருக்கும் ட்ரை கேமு நிறைய இருக்கும் பிள்ளைங்க வந்து அங்க போனாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பாடும் நல்லாவு இருக் கும் அங்க நம்மளுக்கு என்ன வெஜிடபிள் ரைஸ் இருக்கும் குஸ்கா மாதிரி இருக்கும் ம் உள்ள மத்த படி எல்லாமே இருக்கும் பீஸா பர்க்கரூ இந்த எல்லாமே இருக்கும் நம்ம எத விரம்பி சாப்புட்றமோ இல்ல பிள்ளைங்க எது கேட்கிறாங்களோ ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்கு உள்ளயே மதியோம் ம் நம்ம அதிகமா செலவு பண்றதுனால தா நாங்க இங்க நைட்டுக்கு நாங்க கொஞ்சோ ரெண்டு மணிக்கெல்லா எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு நாங்க எடுத்துட்டு போயிறது ஏன்னா ம த்தியோ சாப்பாடு வெளில சாப்ட முடியாது ஏன்னா நைட்டுக்கு வரம்போது கடையில சாப் வர மாரிதா இருக்கு அப்படிங்கறது அதுனால நல்லா இருக்கு ஆனா உள்ள போனா பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்லா
அ வர்ஷ ஃபுள்ளா சம்பாதிக்கிறோ கொள்றோ இதெல்லா ஒரு சின்ன சின் என்ஜாய்மெண்டு தானே பிள்ளைகளு சந்தோஷமா இருக்கு நம் மளு ஒரு வெளியில வீட்ட விட்டு வெளியில போன மாரி இருக்கு
ஆமா வர்ஷத்துக்கு ஒரு தடவ தானே எப்பொழுதுமேவா இந்த பிள்ளைங்களா நம்ம கூட்டிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம வ ப்ப எப்பயு பார்த்தீங்கனா கால்ல எந்திரிக்கரோ புள்ளைங்களக கெளப்பரோ சமைக்கணு அப்றோ மத்தியானோ சாப்பாடு சமைக்கிறோ அப்றோ நைட்டு் சாப்பாடு சமைக்கிறோ வீட தொடைக்கிறோ குளிக்கிறோ இப்டியே இருக்குறோ இ இது வந்து ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கு ஒரு உடல் உடலுக்கு கண்ணுக்கு ஒரு மனசுக் ஒரு புத்துணர்ச்சி வேணும்ல வெளியில் போய் பாக்கறது கொள்றது அ அ ஆமா த பக்கத்தில கடல் கற ஆமா சந்தோஷந்தா சந்தோஷமா தா இருக்கு இது மாரி கடல் கர போறது இதை சுடு இது அப்புற அத பொருள்காட்சி போட்ருக்காங்க அத போய் பாக்குறது இப்டி சின்ன சின்ன மா ஒரு பணோ ஒரு பக்கோ செலவானாலு சந்தோஷோ ஒரு பக்கோ இருக்குல்ல
ஆமா ஒரு நாள்னாலு அந்த எல் ஆமா ஒருத்தவங்க வந்து ஆ எல்லாரு ஒண்ணு சேரணுல்ல ஒண்ணு சே ந்து போறப்போ அதுவே ஒரு தனி சந்தோஷோ ஏன்னா பல நேரத் இல்ல வா எல்லா நேரத்துலயு எல்லாரு வந்து ஒருத்த ஒருத்தவங்க பல வேலயில இருப்பாங்க
ஆமா
அப்படிங்கறப்ப நம்ம வந்து அன்னிக்கு ஒரு நாள் தனியா ஒதுக் க்கி பிள்ளைங்களோட எல்லாருமே குடும்பத்தோட போவும்போது அது ஒரு தனி சந்தோஷோ கெடைக்கு அதுக்காக நாங்க போயிட்றது இந்த வர்ஷோந்தா நாங்க எங்கேயு கெளம்பல ஆமா கொஞ்சோ சூழ்நெல செரியில்ல அதனால இந்த வர்ஷோ நாங்க கெளம்பல போன வர்ஷோதா நாங்க போனோ இங்க வந்து இங்க பக்கத்துல கடற்கரை இருக்கு அங்கதா நாங்க போயிட்டு வந்தோ வேற எங்கேயு இங்க ஆமா ரெஸ்டாரண்டு போயிட்டு அங்க போயிட்டு வந்தோ
செரி செரி நாங்க இங்க ஒரு எடத்துல வேல பாக்குறோ சூப்பர் மார்க்கெட்ல வேல பாக் எல்லா எங்கள டூர் அழச்சிட்டு போனாங்க திருச்செந்தூரு அ திருச்செந்தூரு அப்பறோ குற்றாலோ
ஆ
இது மாரி வேல்ல வேல பாக்குறவங்க வேல்ல வந்து
ஆ
அவுங்க ஓ ஓனரே எல்லா செலவு உடனே எங்கள அழச்சிட்டு போயிருந்தாங்க அந்த பொங்கல் லீவில ஒரு மூணு நாளைக்கு லீ்வு விடுவாங்கள அந்த லீவுல
ஆமா ஆ ஆ
இப்போ எல்லா பாத்தீங்கனா ஜென்ஸ்ஸு லேடிஸு எல்லா சாரு எல்லாருமே ஒரே வேன்லதா போனோ பாத்திங்கன்னா எல்லாம் பாட்டு போட்டு ஓனர்ல இருந்து எல்லா டான்ஸ் ஆடுறாங்க ஓனரும் ஒரு பாட்டுக்கு ஆடுறாரு அது நல்ல ஒரு திணியான சார்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா வயசு அறுவத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கு சின்னப்புள்ள மாரி ஜிம்முக்குல்லா போவாரு டான்ஸு கிளாஸுக்கு போவாரு இன்னுமே உடம்ப வந்து நல்லா ஃபிட்டா வச்சுக்குவாரு
ஆமா இப்பல்லா செல பேரு நம்ம வந்து செல பேரு தா செல சின்ன பசங்கதா அப்டி இருக்காங்க சில பேர்லா இப்ப வயசானவங்களா இருந்தாலு அவுங்க உடம்பு அவுங்க இதா எளமையா தா வச்சிருக்கணு இல்ல மனசு அந்தளவுக்கு அவுங்க ஃப்ரீயா வச்சுக்கணு அப்டின் நினைக்கிறாங்க
அப்புற பசங்கள்லா பாத்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பாட்டுக்கு ஆட லேடீஸ் எல்லா ஒரு ரெண்டு பேரா சேர்ந்து ஆட நைட்டு நைட் விடியற்காலையில போனா வண்டி காலையில போயி திருச்செந்தூர்ல வந்து நின்னுச் சி அத கடல்ல போயி வெள்ளனையா அதுவரையு ஒரு நிறைய ஆட்டம் பாட்டோ அது வேனே அதிர்ற மாரி டான்ஸு பசங்கள்லா
உம் ஆமா அந்த மாதிரி போகும் போது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக் போகும்போது இன்னு ஜாலியா இருக்கு புள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு செட்டு பசங்கள்லா என்ஜாய் பண்றதுக்கு அது நல்லாருக்கு
அதுவு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பசங்க டான்ஸ் ஆட்றதெல்லா நமக்கு இங்க தூக்கமே வராது அதுவ கத்துற கத்து அதுல விசி விசில் அடிக்கிற விசில் அடிக்கிறதுல நல்ல ஜாலியா இருக்கு ரெஸ்ட் ரூமுக் போறோன்னா கேட்டுகிடுவாங்க லேடீஸ் யாரு ரெஸ்ட ரூம் போரீங்களா நிப்பாட்டனுமானு எங்க தண்ணி இருக்குன்னு வசதி பாத்து அங்க எடையில எடையில நிப்பாட்டிட்டு டிரைவரு
வேல பாத்தவங்க மட் டும் போனீங்களா இல்ல
ஏ வேல பாத்தவுங்க மட்டு அங்க ஆ இதுல இல்ல அழச்சிட்டு போலா அதாவது கைக்குழந்தையா இருந்தா ஃப்ரீ அதுக்கு மேல ஒரு ஒரு ஆளு ரெ ண்டுநாளு எக்ஸ்ட்ரா வரணும்னா அதுக்கு தனியா அவுங்க வீட்ல உள்ளவ அழச்சிட்டுவரவுங்க காசு கொடுத்துடணு ஆ அப்டிங்கிற மாரி இது பண்ணிருந்தாங்க நா வந்து நா மட்டு தா போயிருந்தே யாரு அழச்சிட்டு போகல எங்க வீட்லருந்து பையன் வர மாட்டேனாப்ள அப்புற எத கால்ல போயி கடல்ல காலைலேயே வெள்ளனே கொண்டி கடல்ல போட்டாங்க கடல்ல ஒரு ஆட்டத்த போட்டுட்டே அப்டியே திருச்செத்தூர் கோயில்ல ஒரு சாமிய கும்புடுட்டு அப்டியே குற்றாலத்துக்கு போனா எல்லா குற்றாலத்துல கெடந்துக்கிட்டு ஆடுதுக அந்த தண்ணியில நல்ல
ஆ நல்லாருக்கு அந்த கு ற்றாலமு நாங்க போயிருக்கோ குற்றாலமு நல்லாருக்கு எத்தன அருவி போனீங்க குற்றாலத்துல
குற்றாலத்துக்கு ஆ புரியல
எத்தன அருவி கூட்டிட்டு போனாங்க அஞ்சு அருவியோ என்னமோ இருக்கு அங்க எத்தன அருவி கூட்டிட் எந்த அருவின்னு தெரியல நா பேரு கேக் கல எத்தன அருவின் கேக்குற ஒரு ரெண்டு அருவி போனீங்களா இல்ல மூணு அருவி போனீங்களா அந்த மாரி கேக்குறே
அதாவது குளிக்கிறதுக்குன் அலோடு பண்ணுவாங்கள ஒரு இடம் அந்த இடத் த்துக்குதா உட்டாங்க எங்கள அத இதெல்லா கம்பு கட்டி எல்லா இருந்துச்சு அ கம்பு கட்டி இருந்துச்சி குளிச்சிட்டு எ எல்லா இது பண்ட்டு அப்பறோ அங்கே பரோட்டா ஸ்பெஷல்லு அப்டின்னாங்க பார்த்து பரோட்டா அப்டிஇப்டின்னு அங்கே போய் சாப்ட்டோம் அதனால எ வீ வீட்டுக்கு தேவையான ஜாமாலா கொஞ்சோ வாங்கணு அப்பறே அங்குட்டு பக்கத்துல இன்னு சுத்தி பாக்குற எடம்லா சுத்தி பாத்துட்டு அப்டியே அன்னிக்கு நைட் டு கெளம்பி விடிய காலம்மா வந்து எறங்கிட்டோ அ நாங்க இதா லாஸ்ட்டா போனது ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல போனோ கடைசா இருவத்தி ரெண்டுல அ ஆமா அதுக்கப்பறோ போகல
ஆ திருச்செந்தூர் பக்கத்திலேதா குற்றால இருக்கா
ஆ ஆமா ஆமா திருச்செந்தூரு குற்றாளோ எல்லா அந்த பக்கந்தா அதுல போனம்னா அத போய் வந்து அதாவது அவுங்க கொ வேல வேல பாக்குறவல்லா பஸ்ட்டு கோய்லுக்கு போய்ட்டுதா மத்த எடத்துகு போணும் அப்டின்ட்டாங்க அதனால கோவிலுக்கு போய்ட்டு சாமியெல்லா கும்டுட்டு அப்பறோ வந்து இது இந்த போட்டு ச அந்த ஏரில சவாரி ஓ‌ சவாரி இது பண்ணும்ல போட்டு போட் சாப் அ அது போனாங்க அது நா பயந்துக்கிட்டு போல ஏனா கொஞ்சோ பயோ அ
ம்
அப்பறோ இன்னு நறையா எடம் இருக்கு ரோப்பு கட்டி எல்லா இது பண்றது அதெல்லா பண்ணுச்சிங்க அ‌ ஜென்சு அல்லாரும் ரோப்பு கட்டி அ இப்டி த அ ரோப்பு கட்டி இது ஒரு இதுலேர்ந்து இன்னொரு இதுக்கு போறது
ஆமா ஆமா அ ஆமா ஜிப் சைக்கிள்னு சொல்லுவாங்க சைக்கிளு இருக்கு அதுல சும்மாவு நம்மள அந்த இதுல மாட்டிவிட்டு அந்த கம்பில போ சொல்லுவாங்க அதுவு நல்லாருக்கு
அதா அந்தரத்துல போறது நமக்கு வைத்தெல்லா குடல்லா பெரட்டு அதனால அதுல போகல
ஆமா பசங்களுக்கு நல்லாருக்கு அது
மத்தபடி நாங்க அடிக்கடி இங்கே வேளாங்கண்ணினு ஒரு ஊருக்கு போவோ அப்போ எப்பமே பேமிலியா போவோ அதுவு ரெண்டாயிர்த்தி இருவத்து ரெண்டுக்கு அப்பறோ அதுவு போற போறதுக்கான வழி இல்ல ஏன்னா எ இத் தீபாளி லீவு பொங்கல் லீவுல வீட்டுக்கார் அழச்ட்டு போவாரே ரெண்டாயர்த்தி இருவத்து ரெண்டுக்கு அப்பறோ எங்கேயு போறதுக்கான வழி இல்ல அங்கயு போனம்னா கடல்ல குளிக் கிறது அங்கே இந்த சங்கு ஊசி இந்த இதல்லா சங்குல மால கண்ணாடி இது மாரியெல்லா விக்கு அதல்லா வாங்குறது வளையல்லா அந்த சங்குல செஞ்சிருப்பாங்க அத வாங்குறது இப்டி போய்ட்டு ஒரு நாள் போய் போய்ட்டு ஒரு நாள்லே வந்துருவோ அந்த நாகூர் இதெல்லா இப்ப ரெண்டு மூணு வர்சமா அதுவு போ முடியல
போறதில்ல ம்
பாப்போ